கேக்குதா
ஆ கேக்குது சொல்லுங்க
என்ன பண்றீங்க
சும்மா சும்மாதா இருக்கே எப்டி லாஸ்ட்டு கால்ல கேம் எப்டி இருந்துச்சு நல்லாந்துதா
ஆ சூப்பராஞ்ச்சிங்க
எப்டி எதாச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்ளா அப்டில்லா இல்ல எ ன்ன பண்றது நா எனக்கு வந்து கொழந்தைலந்தே எ தாத்தா வந்து கிட்டத்தட் ட கொஞ்சோ தமிழ் புலவர் மாரி அவுரு சோ அதனால எங்குளு பழமொழி இந்த மாரி கேம்ல்லா வெச்சி எங்ள வெளாட்டுக் அப்டிதா இன்ட்ரெஸ் பண்ணுவாரு ஸ்டோரி அவுரோட பாஸ்ட்டுஸ் டோரீஸ் அந்த மாரில்லா சொல்லிதா எங்க எங்குளுக்கு வந்து எங்ககிட்ட பேசுவாரு இப்போ வரைக்மே அப்டிதா வெளையாடுவார் சோ அப்டில்லா கத்துக்னத்தா ம் இன்னு இருக்கு அப்டி நெறைய வரு
அது வெளால்லா
ம் செரி
திஸ் ஆர் தட்டுனு இருக்குல்ல
திஸ் ஆர் தட் இது கேள்விப்பட்ட மார்ருக்கு ஆனா தெரி லியே
நா உங்குள்க்கு வந்து மத்தவங்கள்ர ம்பளோட மைண்ட ரீட் பண்ணுன்ட்டு உங்ளுக்கு ரெண்டு ஆப்ஷன் ஒண்ணு மத்தவங்களோட மைண்ட ரீட் பண்லா இன்னியொன்னு வந்து இன்விசிபிள் ஆகலா‌ மறஞ்சு போய்ல்லா ந்த நேரத்லியு
ஆ ஓகே
துல நீங்க எத சூஸ் பண்ணுவீங்க
ஆ ஆ ஆ மைண்ட ரீட் பண்ணா நா வந்து ஹெட் ஆயிடுவே சப்போஸ் என்ன எனப் இப்ப எனக்கு ஆப்போசிட்டா பேசறவங் வந் து நா அத ரீட் பண்ணிட்டே அப்னா ஹேட் ஆயிடுவே சோ அனால அது எனக்கு அது வேண்ணா எனக்கு இன்விசிபிள் ஆகர்தா நா சூஸ்
ஆ இந்த மார்தா ஓகேங்ளா
ஆ ஓகே
ம் இந்த மாரி நா ஒன்னு சு கேக்குறே நீங்க ஒன்னு கேளுங்க மாத்தி மாத்தி கேக்லா ஓகே செரி ஃபஸ்ட்டு நீங்க கேளுங்க எப்டி கேக்குறீங்கன் பாக்லா
அ அ சரி இப்போ ஒரு சுச்சுவேஷ
ம்
அ ம் எப்டி சொல்றது
வாயார தாங்க
ஓ மை காட் செரி ஓகே இப்போ நீங்க போதுமா
அவாய்ட் பண்ணிர்க்லான்தா நெனைக்றே
ஓகே டன் செரி இப்ப வந்து உங்குளு க்கு வந்து அமௌண்டு தேவ ஒரு டுவெல் தௌசண் ஆனா இருக்கு பட் ஆனா அந்த டுவெல் உங்ளுக்கு டுவெண்டி ஃபோர் தௌசண் தேவ ஆனா டுவெல் தௌசண் தா இருக்கு கை ல அது எப்பிடின்னா ஒங்குள்க்கு ஃபீஸ் பே பண்ணு ஃபீஸ் பே பண்ண டுவெல் தௌசண்ட் தேவ அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டு க்கு டுவெல்வ் தௌசண்ட் தேவ ம் டுவெல் தௌசண்ட் தேவ ஆ ஃபீஸ் வந்து கண்டிப்பா ஒமீட் பண்ண முடியாது ஏனா எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு அப்பதா ரெடிப் பண்ணியாச்சு எக்ஸாம் இல்லனா செமஸ்ட்ரு நாட் அலோட் சொல்ட் டாங்க இல்லனா அரியர் எழுதவே முடியாது இது அப்டி சொல்லிட்டாங்க அம்மாக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு இப்ப அமௌன்ட் தேவ எதச் சூஸ்
நா வந்து எங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு தாங்க சூஸ் பண்ணுவே
ஓகே
ஏனா வந்து இந்த செமஸ்டர்ல அரியர் இருந்தா கூட நெக்ஸ்ட் செமஸ்டர்ல கிளியர் பண்ணிக்லா சப்போஸ் அ நம்மளோட பேரண்ட்டுக்கு வந்து எதனா ஆச்சுனா நம்பளால திருப்பி அத வந்து ஏத்துக்க முடியாதுல
ஓகே டன் கரெக்ட்டு
யாரா இருந்தாலு அப்டித்தாங்க இது பண்ணுவாங்க
செரி நெக்ஸ்ட்டு நீங்க கேளுங்க
ம் சேரி
ம்
அ ஒரு சுச்சுவேஷன் வருது
ஓகே
உங்க வீட்ல சொல்றாங்க சப்போஸ் நீங்க கம்மிட்டடா இருந்தீங்கனா இல்லனா எனக்கு தெரியாது அ சப்போஸ் உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன் வச்சுக்கோங்க
ஆ ஓகே
க உங்க வீட்ல ஒரு சுச்சுவேஷன் வருது நீ இந்த பையன கல்யாண பண்ணிக்க கூடாதுன்னு
ம்
நீங்க வந்து உங்கள வந்து டுவெண்ட்டி ஒன் இயர்ஸா வளத்த உங்க அப்பாம்மா கூட இருப்பீங்ளா இல்லனா ஒரு ஒன் இயர் லவ் பண்ண பாய் ஃப்ரெண்ட் கூட போவீங்ளா இவுங்களு உங்களுக்கு நல்லவ்ங்க தா அவுங்களு உங்களுக்கு நல்லவ்ங்க தா யாருகிட்ட எந்த கொறையு இல்ல அப்ப நீங்க எத
நீங்க பேசுறது எனக்கு கொஞ்ச இது இது சொன்னிங்லா மறுபடியு
ம் இப்ப சொல்ட்டா கேக்குதா இப்போ
ஆ இப்ப ஓகே
நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு
ஓகே
ஃபஸ்ட்டு வந்து உங்களோட வந்து நீங்க ஒரு பையன லவ் பண்றீங்க
செரி ஓகே
அவுங்க நல்லவ்ங்கதா நீங்க ஒன் இயரா லவ் பண்றீங்க
ஓகே
இன்னொரு சைடு உங்க அப்பாம்மா உங்கள டுவென்டி ஒன் இயர்ஸா வள்த்திருக்காங்கன்னு வச்சு க்கோங்க எக்ஸாம்பில்க்கு சொல்றே ஆ டுவென்டி ஒன் இயர்ஸா உங்களுக்கு கொறையே தெரியாதமாரி உங்கள வ வளத்திருக்காங்க உங்கள பாத்துட்ருக் க்காங்க வச்சுக்கோங்க
நா ஓகே
இன்னொரு சைடு உங்க பாய் ஃப்ரெண்டு அப்டிதா கொறையே தெரியாம வச்சிருக்காங்க ஆனா ஒன் இயர் இப்போ நாளைக் கி உங்க வீட்ல சொல்றாங்க நீ வந்து அவுங்கூட இருக்க கூடாது நா வந்து உன் அவனோட உனக்கு நல்ல பையனா பாத்து நா உன்ன கல்யாணம் பண்ணிவப்பனு சொல்றாங்க அவ சொல்றா நீ இல்லாம நா செத்துருவ
ம்
அப்டின் சொல்றா இப்ப நீங்க யார சூஸ் பண்ணுவீங்க டுவென்டி ஒன் இயர்ஸா பாத் வளத்தவங்க அப் அப்பா அம்மாவ வச்சி சொண்ணீங்களா ஒரே ஆப்ஷன் தா சூஸ் பண்ணு
ஓகே இந்த எடத்துல வந்து நா சூசிங்ன்னு இல்ல நா என்னப் பண்ணுவனா அம்மா அப்பா வந்து வேண்டான் சொல்றாங்க இவரு வந்து கல்யாணம் பண்ணா உன்னதா கல்யாணம் பண்ணுவ சொல்றாரு சோ இப்டிபட்ட சிச்சுவேஷன்ல நா என்ன சொல்லுவனா நம்மளால எவ்ளோ கன்வின்ஸ் பண்ண முடியுதோ இவங்கள கன்வின்ஸ் பண்லா அது வரைக்கு உன்னால வெயிட் பண்ண அதா நா சொல்லுவ இல்ல அதா ஆகுர வரிக்கு அது எவ்ளோ நாளா இருந்தாலு எவ்ளோ வருஷமா இருந் ருந்தாலு நீ வெயிட் பண்றதாதுந்தா வெயிட் பண்னு இல்லன்னா
அப்டிலா இல்ல இல்ல அப்டி சொல்லல ஒன் திங் பேரண்டா லவ்வரா
ஆ ஆ இது வந்து நா ரியலா சொல்ணுன்னா எனக்கு வந்து இப்ப நா எனக்கு வந்து இப்ப கா கரண்ட்டா இருக்கத அக்செப்ட் பண்ணிக்கிறக்கே எனக்கு ஒன் இயர் ஆச்சு சோ ஒன் இயர் தா அப்டின்னா மேபி இருக்கலா
அதுக்காக வந் வீட்டதா சூஸ் பண்ணுவீங்களா
ஏன்னா வீட்ல இதுவே ரியலா கேட்ருந்தா வாய்ப்பு கம்மி இது அவுங்க வந்து என்ன கொறயே தெரியாம பாத்துட்டுருந்திருக்காங்க அப்டி நா வந்து ஸ்டார்ட்டிங் இப்போ ஒன் இயர்னா அப்போ வந்து ஆ எது எப்டின்னா வீட்ல திட்னாலே ஓடி போய்ட்ணு அப்டின்ற மைண்ட் செட் சோ அப்டி சுச்சுவேஷ அந்தமாரி சு அப்டி ஒரு ஏஜி அப்டி ஒரு சுச்சுவேஷன் களம்பி யோசிக்காம போய்டுவோ இப்போ இப்போ ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆனதுனால நா வந்து கொஞ்சோ ரெக்ரேட் பண்ணி எல்லாமே வச்சிருக்க
சோ ஓக்கே ஆனா வந்து நீங்க ஒன் இயர்னால பேரண்ட்டதா சூஸ் பண்ணுவீங்க
ஆ
ம் ஆனா வந்து ஆனா வந்து அந்த பைய வந்து சொல்றா இல்லானா நா செத்துருவ
அப்டின்ட்டு அப்டின்னு சொன்ன அதா நா சொல்லுவே ப்போ உன்னால முடிஞ்சா நீ வெயிட் பண்ணு இந்த சுச்சுவேஷன்ல வெயிட் பண்ண ரெண்டு பேரையு கன்வின்ஸ் பண்றே தா நா சொல்லுவே இந்த இடத்துல ரெண்டு பேரையு கான்வென்ஸ் தா பண்ணுவ
ஓகே அப்ப நீங்க பேரண்ட் தா ஃபஸ்ட ஓட்டு
புரியல
ஓட்டு போடுவீங்க இப்போ
ஆ ஆமா ஏன்னா எனக்கு இந்த ஓடி ய் கல்யாண பண்ட்டு நெறய ஸ்டிரகல்ஸ் ஆல்ரெடி அதுக்கு நம்ப வீட்லயே ஸ்டரகுல்ஸ் அனுபவிச்சிலா நாலு பேர் சுத்தி இருக்கவங்க அவங்கள இது பண்ணி நம்பள நாலு பேர் சொல்லி அது நம்பளுக்கு கஷ்ட பேரண்ட்டுக்கு கஷ்ட இதுவே சேர்ந்தனா பாரன் கிட்ட மட்டுந்தா நம்ப திட்டுவாங்குவோ யார் யாரோ கிட்ட திட்டுவாங்கவேணா நம்ப பறண்ணுட்டு யார் யாருகிட்டயோ பேசி வாங்க வேண்டியதுல நம்ம ஃபேமிலிக்குள்ளயே முடிஞ்சிரும் சோ அத அதனாலதா நா வந்து இப்படி சூஸ் பண்ற
ம் ஓகேங்க
ம் ஓகே
ம் இப்ப நீங்க கேளுங்க எதனா
நானு வேணா நம்ம நான் ஒண்ணு கேக்குறே எனக்கு இந்த ஒரு விடுகதைக்கு மட்டு பதில் சொல்லுங்க பாக்கலா
ஏங்க நீங்க விடுகதையில இருக்கீங்க.
டி வெள்ளக்கோடு
ஏங்க மண்டைங்க இது குடுவாங்க எங்களுக்
ஹ் ஓ ஜென்ரல் நாலேஜ் இப்பதா வேல செய்யுது. ஓகே
கொஷின் கேக்குற உங்கள
ஆ கேளுங்க எதோ நாயி டப்பு டப்புன்னு சொல்லுவ சரி சைன் ஆ சைன்க்கு ஆபோசிட் என்ன?
சைன் காஸ் அப்பறொ அது மூணு வரு அதுக்
தப்பு சைன் காஸ் கிப்ப எப்டி சைனுக்கு ஆப்போசிட் கேட்
சைன் வந்து கா கொசிக்கனா தெர்லங்க அப்ப படுச்சதுங்க அதெல்லா
ஆ அப்போ மேக்ஸ் கொஸ்டின் கேக்குறேன் என்ன சொல்றீங்க
சரி நீங்க சொல்லுங்க சைனுக்கு ஆப்போசிட் என்ன?
செய்ன் ருக்கு காசுக்கு ஆப்போசிட்தா கொசிக்கு வரும் சைனுக்கு வந்து ஆ அ அ ஐய்யோ சைனுக்குதா மறந்துட்ட இப்ப நாபகொ வந்துனாலதா கேட்டே அப்புறம் மறந்துட்ட
சி எங்கிட்டே உருட்டுறீங்க பாத்தீங்களா
சீரியஸா நாபகொ வந்ததுனாலதா நா கேட்ட அதுக்கப்பறொ மறந்துட்ட
நா வந்து அப்டி கேக்க மாட்டேங்க மல்டிபிள் அடிஷன்
ஆ ஓகே நானு ஆ நல்லா இருக்கோ அது நம்ம நோட்ல எடுத் த்து வச்சக்கணு நோட்ல எடுத்து வச்சுட்டு நம்ம ப்ப எப் எப்டின்னா டு பிளஸ் டு பிளஸ் ஒன் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபைவ் மைனஸ் டென் அப்டி அப்டி சொன்னா இன்னு செம்மையா இருக்கு
ஆமாங்க
இன்ட்ரெஸ்ட்டிங்கா
நம்ம வந்து ஒரு நாள் அத கண்டிப்பா பிளே பண்ணலாங்க.
சர் ஓகே சாப்பிட்டீங்ளா?
ஆங்க நைட்டுக்கு இன்னு சாப்புல நீங்க சாப்பிட்டீங்ளா?
நா அதுக்கப்பறொதா சாப்டணு ஒர்க் கெளம்பிட்டுருக்க இப்ப போயிட்டு
ஓ ஓ ஆமாங்க வாழ்க்கன்றதே பெரிய போரா ட்டமா இருக்குங்க
ம் என்ன பண்றது
ம் நம்ம நம்மளுக்கு வேணுனா நம்மதா ஓடணு
கேங்க வொர்க்குக்கு வேற டைம் ஆயிடுச்சு நா போகுற பாய் டாடா